வணக்கம்
வணக்கம் என்ன பண்றீங்க
நா இத இப்பதா சாப்ட்ட
சரி
சாப்புட்டு கொஞ்ச நேரம் ஒக்காந்துட்ருக்கன்
சரி சரி ஃப்ரீதா ஒர்க் பண்லயா வேல செய்யலயா
இல்ல நா வந்து ரெண்டு பசங்களையு வச்சுட்டு என்னால வேலைய கண்டினியூ பண்ண முடியல ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி வேலயை விட் டுட்ட என்னால வந்து அந்த வேல ரொம்பச கஷ்டமா இருக்கு எப்படின்னா அ வேல அதிகமா வாங்க ராங்க நா எதிர்பார்த்த அளவுக்கு எனக்கு அதுல சம்பளம் கெடைக்குல ரெண்டு பசங்களையும் ரெண்டு பசங்களையு வ வச்சிகிட்டு அந்த வேலையும் என்னால அ பர்ஃபக்டா பண்ணவும் முடியல காலைல ஆறு மணிக்கு எனக்கு வேல ஆரம்பிச்சு சாயங்காலம் நாலு மணிக்கிட்டாயிறுது அத முடி க்கும் போது என்னால வந்து எடையில பிரேக் எடுக்கவும் முடியில பிரேக் எடுத்தா அந்த வேலய வந்து ஃபுல்லா செஞ்சு முடிக்க முடியும் முடியிறதில்ல அதுனால வந்து நா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்ச நாள் பசங்கள பாப்போ ஏனா சின்ன சின்ன பசுங்க வ ஒரு பையன் வந்து இப்பதா யூ கேஜி போறா ரெண்டாவது பையன் இப்பதா ரெண்டு வயசு கூட ஆவல அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பசங்க தா முக்கியன் சொல்ட்டு வேலய விட் விட்டுட்டன் நானு
அப்டியா
ஆமா நீங்க வேல செஞ்சுட்டுதா இருக்கீங்ளா
ஆ நா இன்னு வேல செஞ்சுட்டு தாருக்கே சரி நீங்க இருக்கீங்க வேற ஏதா டீம் போயிட்டீங்ளோ அப்டின் நா நெனச்ச நீங்க வேலய விட்டது எனக்கு இப்பதா தெரியு
இல்ல இல்ல நா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வேலைய விட்டதுக்கப்ற நாங்க வந்து ஊருக்கு போயிருந்தோமா அங்க வந்து ஆ காரு ஆக்ஸிடென்ட் ஆயிருச்சு
அச்சச்சோ யாருக்கு என்ன
ப்ப வந்து நானு எங்க வீட்டுக்கார்ரு எங்க நாத் நாத்தனாரு எ நாத்தனாரு வீட்டுக்கார்ரு எல்லா வந்து கார்ல வந்து வந்துட்ருந்தோ வரக்குள்ள என்ன ஆய்ச்சுன்னா எதிர வந் இந்த ஒரு காரு வந்து த தப்பான வழில வன்ட்டாங்க வந்து வந்து அ அப்டியே முன்னாடி இடிச்டாங்க கார்ல
அச்சோ யாருக்கு எது ஆவ்ளதான
இல்லல்ல ய என்னாயிடுச்சுனா இப்ப எங்க யாருக்குமே எதுவ்மே ஆவல எங்க நாத்தனார் பையனுக்கு மட்டு க இப்ப கரெக்டா பன்னெண்டாவுது போ போறா அந்த பைய அவனுக்கு மட்டு என்னாயிருச்சுனா தலைல வந்து அடிபட் ட்ருச்சு தலைலெயு இந்த கன்னத்துகிட்டயு அடிபட்டு அ மூக்குல வந்து ரத்த நிக்கவே இல்ல என்னாயிருச்சுனா மூக்குல அப்டியே அந்த ரத்த சுத்தமா வந்துட்டேருக்கு நாங்க அப்றோ பக்கத்துருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்ட்டு அங்க போனா அங்க செரியான டாக்டர் இல்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல் போனா அங்க வந் து என்னாயிர்ச்சுன்னா ஆ ஸ்கேன் பண்றப்ப இந்த பைய வந்து ஒத்துக்க மாட்டன்ட்டா ஒத்துக்க மாட்ட ஒத்துக்க மாட்டென்ட்டா அதனால வந்து ஆ வேற ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டலுக் கூட்டு போனோ அங்க போயிட்டு ஆ இது ஆ ஆப்ரேஷன் போன ஒடனே டக்கு டக்குன் பாத்தாங்க பாத்து ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆ ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இப்ப நல்லாருக்கா இப்ப வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பத்து நாள் இருக்க சொன்னாங்க பத்து நாள் இருந்துட்டு அதனாலதா நானு வேலையு விட்டுட்டே என்னால பசங்கள பாத்துக்க முடில ரெண்டாவது அந்த பையனையு நம்மதா கொஞ்ச கேர் எடுத்து பாத்துக்கணு எங்க நாத்தனாரு நானு மாமியார் மூணு பேர் தாருக்கோ அப்ப நம்ம இந்த வேலைய பாத்துட்ருந்தா அவுங்களுக்கு இந்த நேரத்துல உயிர் போ போயி வந்த மாரி இருந்த நேரத்துல் நம்ம வேல பாத்துட்ருந்தா கஷ்டமாருக்குல்ல அதனால வேலைய விட்டுட்டே நானு
பரவால்ல பரவால்ல நீ வேலைய விட்டது சரியாதாருக்கு ஏனா இப்ப வந்து பசங்ள பாத்துக்டாதான மறுப்டி பெரிய ப பெரியவனாவு போது கொஞ்ச நல்லா சத்தானவனாருப்பா எங்யாது ஸ்போர்ட்ஸு அது மேரிலா சேரும்போது கொஞ்ச ஹெல் த்தியா இருந்தாதான அவனு போய் எதா வெளாடுவா
ஆமாமாமா
இப்பயே நோஞ்சா மாரி இருந்தானா அப்றோ அப்றோ என்ன பண்ணுவா பெரியவனாயி
ஆமா இப்ப வந்து பரவால்ல இப்ப ஆ இப்ப வந்து நல்லாருக்கா இப்ப டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கனா கொஞ்ச நாள் பழசாறு மட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க
என்னது
ஆ கொஞ்ச நாள் வந்து ஜூஸ் மட்டு குடிக்க சொல்லிருக்காங்க
ஆ சரி சரி
அ ஜூஸ் மட்டு குடிக்க சொல்லிருக்காங்க மறுபடியு பதுனஞ்சு நாள் கழிச்சு வர சொல்லிருக்காங்க
சேரி செரி
ஆ ம் அதுக்கப்றோ செரியாயிருன்ட்ருக்காங்க அந்த பதுனஞ்சு நாளு ஜூஸ் மட்டு இப்ப ஆல்ரெடி பதுனஞ்சு நாள் ஜூஸ் தா குடுச்சுட்ருந்தா இன்னு பதுனஞ்சு நாள் ஜூஸ் தா குடிக்கணுமா அப்பதா அந்த வ எலும்புல்லா வந்து ஜாயிண்ட் ஆகுமாமா
ஆமாமா ஏதோ கண்ணத்துல வேற அடீன் சொன்னீங்கல்ல அப்றோ ஆ நல்லா சாப்பாட்லா மெல்ல முடியாது ஜூஸ்னா அப்படியே ஸ்ட்ரா போட்டு
மெல்ல முடியாது ஆமா ஸாட்ரா இல்ல ஸ்ட்ரா கூட போட்டு உறிஞ்ச கூட முடியது அதா மெ துவா ஆ அப்புடியே வச்சு ச சாச்சு ஊத்தனம்னாதா முழுங்க முடியிது இப்ப
சரி சரி
அ இப்ப வந்து பரவால்ல ஓரளவுக்கு தேந்துட்டா இருந்தாலு ர ட்வெல்த் போறான்றதுனால நம்மளுக் கஷ்டமாருக்கு எப் எப்புடி படிப்பா செய்வான்ற ஒரு கஷ்டமாவே இருக்கு
ஆமா ஆமா இவ்வளோ பெரிய பையன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கப்ப ஆஹ்
டென்த்தல நல்ல மார்க் வாங்கியிருந்தான் டுவெல்த்தலும் இதுமாரி வாங்க நான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன்ற மாதிரல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கடைசியில பார்த்தா இப்ப ஸ்கூலுக்கே ஒரு மாசம் போக முடியாத மாரி ஆயிருச்சு அதுவே ஒரு மனசு எனக்கு கஷ்டமவே இருக்குது அதனால தான் நான் யாருக்குமே கால் பண்ணுறதில்லை
சரி பாத்துக்கோங்க
ஆஹ் அதெல்லாம் பரவாயில்ல நல்லாதான் பாாரத்துட்டு இருக்கோம் எல்லாருமே இப்ப ஓரளவுக்கு ஓகே பேசுறான்
சரி சரி
சாப்பிட்டீங்களா
நான் இனிமேதான் சாப்பிடணும் இப்பதான் வேலையில உக்காந்தேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும்
சரி சரி என்ன சாப்பாடு இன்னைக்கு
இன்னைக்கு இதான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாருக்கும் குமே தயிர்தா கொஞ்சம் பழம் இருக்கு அப்படியே பழத்தோட போட்டு சாப்பிட்டுக்குவாங்க தயிர் சாப்பாடு பழம் மதியத்துக்கு அப்புறம் செஞ்சுதான் கொடுக்கணும் எல்லாருக்கும்
நீங்க தான் சமைப்பீங்களா பரவாயில்ல
உம் எங்க இந்த வேலைய வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல ஒரே நேரத்துக்கு சமைக்கலாம்னா அதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆயிடுது காலையில எஞ்சி செய்யறதுக்கு சிம்பிள் சிம்பிளா ஏதாவதுதான் செய்ய முடியுது
அந்த வேலையில வந்து என்னன்னா நம்மளுக்கு பிரச்சனை டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்
ஆமா
இப்ப காலையில நம்ம ஆறு மணிக்கு உக்காறோம்னா சாயங்காலோ நாலு மணி வரைக்கு அந்த வேலையவே செஞ்சுட்டு இருந்தா நம்ம எப்படி மத்த வேலைய நம்ம செய்யறது வேல அது வேல செய்யறந்தா நம்ம இல்லன்னு சொல்ல வரல இருந்தாலு அவ்வுளோ நேரோ எட்டு மணி நேரோ ஒன்பது மணி நேரோ செஞ்சா கூட அந்த ஒர்க்க நம்மளால முடிக்க முடியறது முடியறதில்லையே
ஆமா ஆமா
அதுக்கு தான் நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறதுக்கு தகுந்த சம்பளம் குடுத்தாங்கன்னா கூட பரவால்ல அதுவு குடுக்காதுங்கறப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டு வேலையு செய்ய முடியறது இல்ல
ஆமா
செரி நம்மளுக்கு கொஞ்சு பசங்க பெருசாகட்டு அதுக்கப்புறோ நம்ம ஏதோ ஒரு நல்ல வேலைய பாத்துக்குவோ அதுக்கப்புறோ நம்ம பர்ஃபெக்டா நம்ம எல்லா வேலையு செஞ்சு முடிக்கிற மாரி பாத்துக்கலா
ஆமா ஆமா இப்போ ஷிப்ட்டு ஆறு மணன்றதுனால தா கொஞ்சு கஷ்டமா இருக்கு ஒரு பத்து மணி ஒம்போது மணினா கூட எல்லாரையு ஸ்கூலுக்கு வேலைக்கு அனும்பிச்சு விட்டுட்டு நம்மபாட்டுக்கு ஃப்ரீயா உடக்காந்து வேல செய்யலா
ஆமா அதுக்கு வந்து என்னன்னா மெயினா
அவங்க அப்புறோ மறுபடியு நாலு மணிக்குதா உம் சொல்லுங்க சொல்லுங்க
ஆ இது அது வந்து எப்படின்னா பசங்க வந்து இருந்தா கூட ஸ்கூலுக்கு போற பசங்களா இருக்கணு நம்ம வந்து வீட்டுல அடுத்து எல்லாரத்தையு ஹஸ்பண்ட் பசங்க எல்லாரத்தையும் அனுப்பனதுக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கணு
கரெக்ட்டு
என்னோட ஃபிரண்டு ஒரு பொண்ணு வர்க் பண்ணுது அது எப்பிடின்னு சொன்னோம்னா ரெண்டு பசங்க இருக்கு ஒரு பொண்ணு பைய இருக்காங்க செக்கெண்டு ஸ்டேன்டடும் ஃவ்து ஸ்டேன்டடு படிக்குராங்க அது எப்பிடினா ஆ டக்குடக்குனு எல்லா வேளையு முடிச்சி பசங்கள கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஒரு எட்டரை ஒன்பது மணிக்கு ஒக்காந்துச்சின்னா அதுமாட்டுல ஒரு நாளு மணி வரைக்கு அது வேலைய செஞ்சுக்கிட்டே இருக்கு
சரி
அது அதுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்குது ரெண்டு பசங்கள வெச்சுருந்தா கூட அதனால அந்த வேலைய செஞ்சு முடிக்க முடியுது நம்மனால வந்து முடிக்க முடியல்னா ஏன்னா சின்ன பசங்கள்லா இருந்தா மொத்தத்தில இந்த ஆ லேப்டாப்லா வெச்சுட்டு செஞ்சுட்டுருக்கும் போது அந்த பசங்களுக்கு ஒரு மாரி இல் தனியா ஃபீல் ஆக மாட்டே இருக்குது த அம்மா எதோ வேல செய்றாங்க நம்ள பாத்துக்க மாட்டறாங்க அப்டின்ற மாரி தோணு மாட்ருக்குது
தோணு
அது ஆம் அது ஏ பைய்னே ரொம்ப அப்டி ஃபீல் பண்ண ஆரம்பிஸ்டா தனியாவே இருக்கிற மாரி இப்ப நானு வேலய் வுட்டு நின்னதுக்கப்பறந்தா எப்டி இருக்கான்னா சொன்னொம்னா ஒரு ஜாலியா வந்து நம்ம குட வெளாட்றது கொஞ்சறது அந்த மாரி ஆக்டிவிட்டிஸ்லா கொஞ்சு நெறய பண்ணாரம்பிக்கிறா இப்பதா
செரி செரி
அதுவுல்லாம எனக்கு வந்து ஒரு அஞ்சு வர்ஷோ கொழந்த இல்ல கல்யாணோ ஆனதுக் கப்பறோ
டையா
ஆ கொழந்த இல்லாம அதுக்கப்பொற நம்பளுக்கு ரெண்டு கொழந்த பொறக்க பொறந்திருக்குன்னா நம்ம அத எவ்ளோ தூரொ நல்லா பாத்துக்குணுன்றத நெனச்சி நா அந்த வேலய விட்டுட்டே மொதல்ல
ஆமாம்மா இவுங்குளுக்கு இவங்ள பாத்துக்கிறதுக்கு தான சம்பாதிக்றோ அப்றோ சம்பாரிச்சு பிரோஜனம் இல்லாம இருக்க கூடாதில்ல
கண்டிப்பா அதுதா நம்ம இவ்ளோ தூரோ கொழந்த இல்லாம ப்ப ப்ப பொறந்து நம்ம அத நல் ஆ பாத்துக்ட்டா தா நம்புளுக்கு அது சந்தோஷமேன்னு சொல்லி டுதுதா நானு ஒரு என்னோட ஆசைக்காக ஒரு ஆறு மாசம் மட்டு வேல பாத்தே
சரி
அப்றொ அதுக்கப்றொ செரி நம்ம கொழந்திகள கொஞ்சு நாள் நல்லா பார்த்துகுட்டு ஸ்கூல்லா அனுப்பனதுக்கப்றொ ரெண்டு பேருமே ஒரு அவங்களா வேலய் செய்யற மாரி வந்ததுக்கப்புறோ நம்ம வேற வேலைய பாத்துக்கலானு சொல் துதா இப்ப கம்முனு பசங்கள மட்டும் பாக்குறதே வேலயா இருக்கு
செரி செரி
நம்ம வேல பாத்தொம்னா சத்தா எதுவுமே செஞ்சு குடுக்க முடியல ஒரு சூப் போட்றது ஒரு சத்து மாவு கூழ் தொளவ்ற்து அது மேரி எதுமே செய் முடிய்ல அப்டே கடமைக்கீன்னு சாப்பாட வைக்கிறது டப்பு டப்புனு ஒரு தயிரு ரஸ்த போட்டு கூட்டறது அந்த மாரியே போய்ட்டிருந்தது ச செரி பசங்களுக்கு எதுமே குடுக்க முடியாம்யே ஆயிர்ரனே சொல்ட்டு செரி விட்டுட்டே பாத்துக்லா வேலைங்கிறது எப்ப வேண்ணாலு செய்லா பசங்கள வந் து அந்த ஒரு நாலு வய்சு வரைக் க்கு வளத்தறதுதா நம்பளுக்கு ரொம்ப பெரிய கஷ்டமே செரி பாத்துக்லா நம்ம அப்பறமே பொறும்ய வேலை பாத்துக்குவோ அதா நீங்கெல்லா இருக்கீங்கள்ல எதோ ஒரு வேல எனக்கு என்னய சேர்த்துட்டாமெயா போயிற போறீங்க
அததான இப்ப எதாவ்து ச்ச் நல்லதா குடுத் த்தாதா அவ்ங்ளு செரியா வளர்வாங்க இப்ப நல்லா பேச்சு குடுத்தானாதா அப்ப அவ்ங்கள பேச ஆரம்பிப்பாங்க எப்டி பேஸ்ணு என்ன பேஸ்ணுன்றது இப்ப சொல்லி குடுத்தாதான தெரியு இப்பெ எல்லா தனியாவே இருந்தா என் ன அவ்ங்ளுக் புரியு
கண்டிப்பா இவ வந்து என்னன்னா அ என்னோட பெரிய் பைய்ன்லா ஒரு வய்ஸ்லயே நல்லா பேசாரம்பிஸ்ட்டா எ சின்ன பைய்ன வந்து கரெட்டா நா அவனோட ஒரு வயஸ்லதா நா வேலைக் சேந்தே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா வ இவ வந்து பேசவே இல்ல ஒரு வயசுக்கு மேலாகியு கொஞ்சோ பேசவே இல்ல நா வேலய வுட்டு நின்னதுக்கு அப்பறோ அவ கூட நானு ஒரு ஒரு வார்த்தியு பேச பேச தா இப்பதா அவ நல்லாவேப் பேச ஆரம்பிக்கிறா
செரி செரி
பையன ஸ்கூல்லருந்து போய் கூப்பிடணு டைம் ஆயிடுச்சு செரி நீங்க பாருங்க
அ செரிங்க ம்